ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க வணக்கங்க சார்
உம் எப்டி இருக்கீங்க
கன்பார்ம் நீங்க எப்டி இருக்கீங்க
உ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
வெஜ் சாப்பிட்டேன் ஹோட்டல்ல
ஓகே
உம் அங்க என்ன சமையல்
இங்க சாம்பார் சாதம் ரசம் அஹ் அவரக்கா பொரியல்
மார்னிங்கே எவ்ளோ சாப்
ஆஹ் மார்னிங்கே என்ன புல்லா சாப்பிடணு மார்னிங் மட்டும் தாங்க மத் தியியானமும் அதுதான் நைட்டு இட்லி தோசை இந்த மாதிரி
வீட்ல இருக்கீங்களா ஹவுஸ் வைஃப்பா
மேக்கர் குழந்தைங்க இருக்காங்க ஆஹ் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயாச்சுங்
உம் எதுவும் ஒர்க்கலா எதுவும் இல்ல
வொர்க்கெல்லா எதுவு இல்லைங்க இதுதாங்க ஒர்க்கு
சாப்ட்டு தூங்க வேண்டிதா ஃபோன் பேச வேண்டிதா
சாப்பிட்டு எப்டிங்க இப்டி சொல்லாம் சாப்ட்டு தூங்கல எங்களுக்குன்னு எவ்ளோ ஒர்கு இருக்குங்ள என்ன சொல்ற வீட்டு வே வேலையெல்ல எவ்ளோ இருக்கு பசங்க த்ரீ தேட்டிக்குள்ள வர்றதுக்குள்ள எல்லாமே முடிக்கணு
சின்ன பசங்களா
பசங்க குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க எல்கேஜி யுகேஜி இந்த மாரி இருக்கறாங்க அதனால பாத்துக்கறக்கே சரியா இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ இப்பதான்கா காலேஜ் முடிச்ச
இப்ப காலேஜ் முடிச்சிருக்கீங்களா
ம் நெக்ஸ்ட் டிகிரி போட்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க
என்ன படிச்சிருக்கீங்க
பி சி ஏ
பிசிஏங்களா
ம் பேச்சுலர் ஆஃப் கம்
ஆ பேச்சுலர் ஆஃப் கம் இப்ப முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிஜி லெவல் பண்ண போறீங்க
நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ண போற
ம் எம் பி ஏ பண்ண போறீங்களா நல்ல விஷய அப்பற அ லாஸ்ட் டைம் இங்க டூர் போனீங்ளா
டூர்ல்லா போகல மூணா அத பேசி பேசி ப்பா இருக்குதுக்கா எத்தினி பேருகிட்ட டூர் கதயே பேசறது
வெறுப்பா இருக்குங்க ஆ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லா புடிக்கு உங்களுக் க
ஃபுட்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்புடுவே நான்வெஜ்
இல்ல இது இந்த இந்த ஃபுட்டு தா இந்த மாரி ஒரு ஒருத்தருக்கு இந்த ஃபுட்டு புடிச்சிருக்குன்னா அ எல்லாத்தையு சொல்ல முடியாது இந்த ஃபுட்டு புடிச்சிருக்
எனக்கு பிரியாணி தா புடிக்கு
எல்லாரு யாரு கேட்டாலு பிரியாணி பிரியாணி
பிரியாணி நீங்க இந்த நான்வெஜ்ல தனி தனி விதமா க பாத்திங்கன்னா இந்த போட்டி
ம்
அ அந்த நுரையீரல் அந்த மாரி எல்லா சொல்ற ஃபுட்டா பாத்தீங்கன்னா இது சைடிஷா பாத்தீங்கன்னா இது
ஆ ஓகே ஓகே அப்ப நீங்க சமைப்பீங்களா நீ நீங்க வீட்ல ஏதாது செல் பண்றீங்களா சமைச்சிருக்கீங்களா
வீட்டுல யாரும் இல்லன்னா டைம் பாஸ் பண்றதுக்காக சமைப்ப
ஆ
ம் சிக்கன் கிரேவி கிரேவில எல்லாமே பண்ணுவ
வீட்லன்னா நீங்க தனியா இருக்கும் போது சிக்கன் கிரேவி இந்த மாரி செய்வீங்க
ஆமா கிரேவில எல்லாமே பண்ணுவேங்க எறா கிரேவி சிக்கன் கிரேவி இந்த கொழம்பு வந்து வைக்க தெரியாதது அது தண்ணி அதிகமாயிரும் நல்லா இருக்காது
ம் எப்படி பண்ணுவீங்க ரெசிபிலாம் சொல்லுங்களே சிக்கன் எப்டி
ந சிக்கன் என்ன ஊத் த்தி அந்த கடுகு எல்லா போட்டு அப்புறம் ஆனியன் லைட்டா உப்பு போட்டு அதுக்கப்பறம் தக்காளி ஆட் பண்ணி அதுல மசாலாசல்லாம் போட்டு தப்பா ஏன் தப்பு அது அப்புறம் சிக்கன் போட்டு அவ்வளதான் வேற என்னா பண்ண வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு
வெங்காயோ தக்காளி இதெல்லாம் போடுவீங்களா
ஆமா வெங்காயம் போடணும் நெக்ஸ்ட் தக்காளி போடணும் அக்கப்புறம் மசால எல்லாம் ஆட் பண்ணணும்
உம் மசாலானா என்ன சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணி போடுவீங்களா இல்ல வெறு இஞ்சி பூண்டு ஓ ஓ சில்லி பவுடர் உம்
ஹ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணுவே அதுக்கப்புறமா லைட்டா தண்ணி ஊத்தி அது கொஞ்ச நேரம் இதுவாட்டும் அப்பமா கறி போட்டு
ம் செரி செரி செரி தண்ணி நெறைய ஊத்துவீங்களா கொஞ்சமா ஊத்துவீங்களா என்னங்க
தண்ணி வந்து ஒரு அளவா ஊத்துவே எனா கிரேவி இல்ல அது சுண்டறதுக்கு லேட்டாயிடு அதிகமா ஊத்தனா
தக்காளி சட்னி எப்படி வைப்பீங்க அதேதான் அதுல கறி போட்ட கறி கொழம்பு ஏற போட்டா ஏற எதாச்சுன் நேத்து தான் எறா செஞ்சேன் அது லைட்டா தப்பாயிச்சு
ஆஹ்
ஆஹ் மொளகாதூள் வந்துள அரைச்சிருக்காங்க போல வீட் ல அது வந்து ஒழுங்கா அரைக்கல அது போட்ட ஒடனே திருத்திரி திருத்திரியா அப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சு குழம்புல சாப்பிட்டாங்க மொளகாத்தூள் வாசம் தான் வருது உம் அது ஒழுங்க அரைக்கல போல சாப்பிட்டா அப்படியே மொளகாத்தூள் வாசன வருது அதுல இருந்து வேஸ்டா போச்சுப் பிரான் உம் நீங்க நல்ல சமைப்பீங்களா உம்
ங்கதங்க ரெசிபி எல்லாம் சமைக்கராங்கள வீட்டுல நா
பெஸ்ட் ஃபுட் நா எது சமைச்சிருக்கீங்க
சமைப்போம் அ எங்களவுக் பிரியா பிரியாணி தான் சமைப்ப நாங்க வந்து வெஜிட்
பெஸ்ட்டு
ந்தா ஆமா மோட்டோ தான் அதிகமா ஹோட்டல் சைட்ல ஆமாங்க வெஜ்டேரியன் நான் வெஜ்ஜல்லா சாப்பிட மாட்டோம் உம் வீட்டுல வந்து என்னன்னா புடிக்காது நான்வெஜ் சாப்பிட புடிக்காது
உங்களுக்கு மட்டும் பிடிக்காத்
ஆஹ் எனக்கு மட்டும் பிடிக்காது வீட்டுல எல்லா எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆஹ் சமைச்சு குடுப் ப நான்வெஜ் சிக்கன் மட்டன் எல்லாமே சமைச்சு குடுப்பே பசங்க எல்லாம் சாப்
எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் நேத்து பேசிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஐடியில ஆஹ் இதே போலதான் ஒருத்தர் சொன்னாங்க எல்லாருக்கும் சமைச்சு தருவ ஆனா சாப்ட மாட்டே
அப்டி இல்லைங்களே அஹ் இல்ல இல்லையே அப்படி இல்ல
சேரி சேரி நீங்க ஏதாச்சு டூர் ஏதாச்சும் போகானும் போல இருக்கா
இல்லைங்க இனிதான் ட்ரை பண்ணணும் இனிதான் டூர் எதாது போலாம் இவ்வளோ நாள் கொழந்தைங்க இருந்தாங்க போக முடியல ஆஹ் அந்த மாதிரில்லாம் எது போனது கிடையாது எங்கயாவது டெம்பிள்கு போவோம் ஏதாவ து பக்கத்துல ஏதாவது பங்க்ஷன் இந்த மாதிரி போவோம் உம் ஆஹ் அந்த சைடலல்லா கிடையாது அதா சென்னை சைட்ல தான் பீச்ச எல்லாம் இருக்கும் கோயிலுக்கு வீக் க்லி ஒன்ஸ் தா கோயிலுக்கு போயிருவோம் ஆஹ் இந்த மாரி ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கேன்
ஆ ஹஸ்பண்ட என்ன ஒர்க் பண்றாரு
அவரு வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாங்க வீட்டுல குழந்தைங்கள பாத்துட்டு இருக்கோ அப்புறம் ஜி பே போன்பே பத்தி எல்லாம் என்ன சொல்லன்னு நினைக்கிறீங்க
புரியல
ஜி பே போன்ப அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோல்லா
ஆமா
அ அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு என்னது சேஃப்டியா இல்ல ஆ
இல்ல இல்ல நா அதெல்லா யூஸ் பண்ணலக்கா போன்ல இருந்துச்சு அப்ளை பண்ண அக்கௌண்ட்லா அதுல இருந்தா காசு அதிகமா போதா
ஓகே ஓகே கரெக்ட் ஆ
உம் பாக்குறப்பலாம் இது பண்ணு அத பண்ணு அப்புறம் எல்லாம் கேக்குறாங்க ஜி பேல எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணு
உம்
அது இல்ல ஆனா இன்ஸ்டால்ல பண்ணா வந்துரும் ஆனா அது யூஸ் பண்றது இல்ல ஹண்டா கேன் கேஷ்சாவே வச்சுக்குறது
ஆனா அதிகமா இருந்தா என்ன சொல்றது அ ஜி பே போன்பே எல்லாம் யூஸ் பண்ணா நம்ம அக்கௌண்ட்ல எவ்ளா இருந்தாலும் காசு தண்ணி மாரி செலவாயிட்டே இருக்கு வேணுக பொருலேல்லா வாங்க வேண்டியதா இருக்கும் இதே நம்ம சேஃப
அந்த மாதிரி போக சொல்ல இன்ஸ்டால் பண்ணிப்ப
ஓகே வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்றது
ஆமா இப்ப டூர் ஏதாச்சும் போறோனா ரம் பணம் காசா இருக்கும் கையில ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி அத வச்சுன்னு இருக்க முடியாது அந்த டைம்லலா ஜிப் பே யூஸ் பண்ணிப்ப அது அப்புறமா அன் இன்ஸ்டால் பண்டுவ
உம்
ம் ஆனா இத்தல பாத்தீங்கன்னா டிரான்சேஷனே இருக்காது யாரும் காசு அனுப்ச்சு இருக்க மாட்டாங்க நா பேங்க் மூலிமா போற காசு மட்டும் தா இருக்கும்
ஓ செரி செரி செரி செரி உம் அதுதாங்க என்ன சொல்றது ஆ வீட்ல இருந்து செலவு பண்ணா கொஞ்ச சேஃப்டியா இருக்கும் பெரிய அமௌண்ட் இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோ எடுத்து செலவு பண்ணுமா சேப்டியா இருக்கனு சிக்கனமா செலவு பண்ணுவா இதே ஜி பே போன் பே எப்படின்னா எடுத்து காட்ட ஆனா டக்குன்னு கில கா கையில தா போன்லதா பேலன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்
ஆ அந்த ஒரு இதுவே தெரியாது நம்ம ஒரு பத்து ரூபா தா ஜி பே பன்னவோ பத்து பத்துரூபானே ஒரு நாளைக்கு நூறு பத்து வாட்டி பனா நூறுரூவா ஆய்ருது இந்த ஜூஸ் குடிக்கிறதுத எல்லா இதே வீட்லலா வீட்டு இருக்கு இப்ப நம்ம கிட்ட காசு இல்ல
உம் கொஞ்சம் ஆ ஒரு கட்டு ரொம்பாமே கட்டுப்பாடோடு இருப்போ கையில காசுல்லையே அப்ப எடுக்க அப் பணத்த வந்து நம்ம வீட்டுல வைத்து செலவு பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது எடுத்து செலவு பண்ணுமா சிக்கனமா முடிச்சிக்கோ இதே நம டிமார்ட்டக்கே போனாலு அப்படிதா என்ன எல்லா பொருளையும் வாங்க தோணும் கண்ண பாக்குறதெல்லாம் வாங்க தோணும் ஆனா அத மளிக கடைக்கு போன இவ்வளவு இதுதா வாங்கணும் இதுதா வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி போவோம் மைண்ட செட்ல போவோம் ஆனா டிமார்ட்டுக்க எல்லா போனோ அந்த மாதிரி கிடையாது ஆ அங்க ஆஃபருன்னு போடுறாங்க ஆனா பிரைஸெல்லா எப்டி கொறையும் வா இல்ல ஜாஸ்தியா அப்டீங்கறதால தெரியாது கொறைவா இர்க்குன் ஆ அமௌண்ட் அதிகமா இருக்கா கொறைவா இருக்கா அப்டின்னு தெரில ஆனா அங்க போனா ஃபைவ் தௌசண்ட்க்கு கொறைவா வர முடியாது வெளியே வேனுங்கருல் பொருளெல்லா வாங்க தோணு ஆ வீட்டுக்கு தாங்க
வீப்பி தானே விடுங்க
வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோ இருந்தாலுமே வேண்டாத பொருள் இ அது பாக்குறக்கு நல்லா இருக்கு அதையு ஒண்ணு எடுத்து போட்டுலா இது நல்லா இருக் இது ஒண்ணு எடுத்து போட்டுலா அப்டீங்கற மாரி ஹ ஆனா அத வந்து வீட்டுக்கு போட்டதுக்கு அப்புறோ அது எங்கேயாவாது மூலையில கெடக்கு ஆனா அங்க கண்ணு பாக்குது இல்ல எல்லாத்தையு பாக்கும்போ அங்க கவர் பண்ணுது டீ மார்ட்ல ஆனா மளிகை கடைக்கு அப்டி போலா வாங்கறத இல்லை இல்லை அந்த மாரிதா அ அப் ஃபோன்பே ஜி பே நம்ம யூஸ் பண்றது இதே மாதிரிதா என்ன சிக்கனமா இருப்போ அப்போ ம் அப்ப நெக்ஸ்ட்டு உங்களோட பொறந்தவங்கலா யார் இருக்காங்கங்
எங்க அக்கா இர்க்காங்க ஒர்க் போயிருக்காங்க காலேஜு முடிச்சாங்க செகண்டு இயரு முடிச்சாங் இங்க தா எம் பி ஏ அ ரீசன்டா இப்ப தா வேல கெடைச்சுது ஒன் மந்த் முன்னாடி எதோவொரு கம்பென்ல வேலைக்கு போயிருக்காங்க நாங்க திருவள்ளூர்
அங்க என்ன ஸ்பெஷல் ரொம்போ என்ன ஃபுட் ஸ்பெஷலா இர்க்கோ எ அ ஒரு ஊ ஒவ்வோரு ஊருக்கு எ ஒவ்வோரு ஊருக்கு ஒவ்வோரு ஃபுட்டு ஸ்பெஸலா இருக்கோ இந்த ஃபுட்டு வந்து ஃபேமஸு திருநெல்வேலி னா அல்வா அப்டீன்னு சொல்லி சொல்வாங்க மதுரன மல்லினு சொல்வாங்க அந்த மாரி உங்க ஊர்ல
எனக்கு அதா உண்மையா எனக்கு என்ன ஃபேமஸே தெர்ல திருவள்ளூர்ல
திருவள்ளூர்ல எது ஃபேமஸ்ன்னு தெர்ல
தெர்ல இது செனாருக்கு பீ சி இருக்கா அதுவு இல் இருக்கா எதுவுமே இல்ல அந் திருள்ளூர்ல ஒரு கோயில் இருக்கு வீரராகவா கோயில்னு ஒரு கோயிலு அ கொஞ்சோ பெர்சா இருக்கோ அவ்ளோதா திருவள்ளூர் சிட்டீல அது ஒண்ணு இருக்கு
ஒண்ணுதா இருக்கா அங் பெரீய லெவல்ல எதுவுமே கெடையாது அ இந்த என்ன சொல்றது இந்த ஊர்ல இதுதா ஃபேமஸ்சு இந்த ஊருக்குன்னே ஒரு அடையாளோ இந்த மாரி அந்த இந்த மாரி தா இருக்கோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்கல அந்த மாரி எதுவு கெடையாது
அது எனக்கு தெர்ல நானே கேள்விப்பட்டது இல்ல இது வெரியு ஆனா மத்த ஊர்லா கேள்விப்பட் பட்ருக்கே இந்த ஊரு கேள்வி பட்றது இல்ல தெரிஞ்சுக்கணோ இது முடிச்ட்டு நெக்ஸ்ட் அதா போய் கேக்கணும் பசங்க கிட்ட எனக்கே தெர்ல நீங்க சொன்னோன்னதா தெரியுது
ஓகே ஓகே ஓக்
திருவள்ளூர்ல இருக்கோன்னா ஃபேமஸ்
ஆ நம்ம இப்ப பாரு மதுரைனா மல்லி அப்டின்னு சொல்றோ இல்லவா தி திருநெல்வேலினா அல்வா அந்த மாரியே சொ ல்லுவோ அந்த மாரி ஒவ்வோரு ஊருக்குமே ஒரு ஸ்பெஷல் இன்னோன்னு இருக்கும் அந்த மாரி உங்க திரு என்ன ஊருங்க நீங்க திருவன்
திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளூர்
அ திருவள்ளூர் அ ஓகே அப்புடியா அப்ப அந்த ஊருக்கு ஏதாவது ஃபேமஸ் இருக்கோ இல்லிங் பேர் போன ஊரு இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாரி எதாவது இருக்கு
நீங்க
நாங்க வந்து கோயமுத்தூருங்க
அங்கன்னாப்பு ஸ்பெஷல்லு திடியோ பாசோ தெரியுமா உங்குளுக்கே டி டி எஃப் வாசன்
இல்ல இல்லங்க அந்த மாரிலாம் தெர்ல நாங்க இங்க வந்து இல்ல இல்ல தெரியாது தெரியாது ரீசண்டா தான் நாங்க வந்திருக்கோம் அதனால தெரியாதங்